முடிப்பது அப்படினு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த முடி பராமரிக்கிறதே ஒரு பெரிய விஷியமா தான் இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஆஹ் அந்த உடம்போட அந்த இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சத்த பொறுத்து இருக்கு சிலது வந்து அந்த ஜுன் பொறுத்து இருக்கு அப்படின்னுவாங்க நான் நெறயா பேர வந்து பாத்துருக்கேன் இந்த பராமரிப்புல ஆஹ் நெறயா பேருக்கு வந்து நீளமா இருக்கு நான் அவங்ககிட்ட கேப்பேன் என்ன பண்றீங்க அப்டின்ட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு சில விஷியம் சொல்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து அத முயற்சி பண்ணி பாத்து வந்ததுல த இது வளர்ந்த அந்த முடியா இருக்கும் இன்னும் சில பேர் வந்து அந்த ஜீன் அப்டின்னுவாங்க ஏன்னா என்னுடைய தோழில ஒருத்திக்கு வந்து அந்த புருவுத்துக்கு கிட்ட வரைக்கும் ரொம்ப அதிகமா வந்து முடிலாம் இருக்கும் அதாவது தலமுடியே வந்து பாத்தா அங்க வரைக்கும் இருக்கும் அந்த புருவத்து கும் அந்த முடிக்கும் வந்து ஒரே ஒரு நம்ம அந்த கை வெரல் வச்சா அந்த கேப்தானுவாங்க இல்லையா அது மட்டும் தான் இருக்கும் அவ்ளோ அடர்த்தியா இருக்கும் அப்பதான் நெனச்சேன் அவங்க பாட்டிக்கு அப்டி இருக்கு அப்ப இது வந்து பாத்தா ஒரு வழி வழியா வர்றதுதான் அந்த தலமுடி தலமுடி தான் நம்மளுடைய அந்த அழகையே வந்து ஒரு நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கு சில பேருக்கு வந்து அந்த வெள்ள முடி வளர்றதுலாம் வந்து நான் கல்லூரி படிக்கும் மோது எனக்கு ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் என்னுடைய தோழிக்கு நெறயா இருந்தது அப்பதான் விசாரிச்சு கேக்கும் மோதுதான் வந்து நான் அதிகமா வந்து அந்த ஷேம்ப்பு இப்போ அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவன் நா அத தவிர வேற எதுவுமே பயன்படுத்தமாட்டேன்னு அவ சொன்னா அப்பதான் நெனச்சன் ஒரு இத நம்ம பராமரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப அது நம்ம கூர்ந்து கவனிக்கணும் போல அப்டின்னு
அது என்னவோ உண்மதான் ஏன்னா நம்ம அதிகமா வந்து பராமரிச்சாதான் நம்மளுடைய தலைமுடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் ஏன்னா பெண்களுக்கு அழகே வந்து அந்த கூந்தல் தான் அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த நரைமுடின்றது வந்து எளிதாவே வந்துருது அதுவும் என்னுடைய பொண்ணுக்குலாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இப்பயே வந்து ஒரு முடி வந்துடுச்சு எனக்கு ரொம்ப அது ஒரு மாரி வியப்பாயிடுச்சு ஏன் இந்த காலத்துல எல்லாருக்கும் வந்து இது ஒரு சாதாரணமான நிகழ்வு அப்டின்னு நடக்குதுன்னும்போது ஆஹ் நா காலத்து சூழ்நிலை மாறுது அதே மாரி சாப்பாடு மாறுது நம்ம அந்த தலைக்கு ஆஹ் தேக்கிற எண்ணெயில இருந்து நம்ம குளிக்கிறது அந்த ஷாம்பூ எல்லாமே வந்து அதிக ஹ நெறயா வந்து அந்த கெமிக்கல் சேக்கற விஷயங்கலாம் சேர்க்கறனால நமக்கு வந்து அந்த ந நரைமுடின்றது வந்து வேகமா வந்துருது சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துறுது அப்படிங்கம் போது ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் வந்து ந ரொம்ப இருக்காது அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து எங்க அப்பாக்குல்லாம் வந்து இப்பத் இப்பதான் வந்து இரு க்குது ஆஹ் இப்ப அவருக்கே வந்து எழுவதுக்கு மேல வருது அப்டிங்க போது அவருக்கு வந்து இருக்குது இப்பதான் நல்ல ஓரளவு தெரியுது ஆனா இப்ப அவருக்கு இருக்கிற வயசுல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் கம்மியா இருக்கிற வயசு ல எல்லாருக்குமே அதிகமா வந்துருச்சு அப்ப அவங்கலாம் வந்து மன அழுத்தம் அப்படின்றதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இயற்கை சூழல்ல வாழ்ந்தாங்க இயற்கையான தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து அப்டே கண் முன்னாடியே தயாரிப்பாங்க அந்த தேங்கா எண்ணெயலாம் அது தயாரிச்சு அந்த மாரி உபயோகிக்கல அவங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கு இயற்கை சார்ந்தே வாழ்ந்தாங்க அதனால இப்ப வரைக்குமே அவங்களுக்கு அந்த தலைமுடியலாம் அவ்ளோ வந்து ஒரு நல்ல அழுத்தமா நல்லா இருக்கு ஆனா இப்ப வந்து எல்லாமே ரொம்ப எங்கம் பார்த்தாலும் மாசு அப்ப அப்ப நம்ம ரொம்ப பராமரிக்க வேண்டியதா இருக்கு ஊட்டச்சத்தும் நம்ம உடலுக்கும் நெறய குடுக்க வேண்டியதா இருக்கு அப்பதான் வந்து நம்ம தலைமுடிய வந்து பாதுகாக்கற மாரி இருக்கு இல்லையா
ஆமா கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து அந்த மன அழுத்தம் இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ரொம்ப அதாவது யோசிச்சிட்டே இருக்கோன்னா நம்ம எந்த வேலையும் ஓடாது அந்த மன கவல அப்டின்னு வருமோது கரெக்டா ஒண்ணு நம்மளுக்கு மொகத்துல தெரிது இல்லன்னா அந்த தலைமுடியில தெரியுது ஆஹ் நெறயா பேருக்கு அப் ப்ப இருந்தவங்களுக்கு வந்து அந்த தலைமுடி வந்து சில பேருக்கு இயற்கையாவே இருக்கிறது வேற முடி இல்லாம அந்த வழ அதாவது அந்த இதுல முடி மொளைக்காத ஒரு மாதிரி அந்த வழுக்க அப்டின்னு வந்து சொல்லுவாங்க அது சீக்கிரத்துல வந்துறது ஆஹ் எ எத பண்ணாலும் அந்த எடத்துல வந்து முடி டி வளராது அப்டின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப நெறயா வந்து அது அதுக்கு என்னென்னமோ வந்து வந்துருக்கு அதாவது மருத்துவத்துல வந்து பாத்தோனா அதுக்கு தனியா வந்து மருத்துவம் படிச்சு அதுக்கு எப்டி வளக்கலாம் என்ன போட்டா அது திரும்பி வந்து அந்த எடத்துல வளரலாம் வளக்கலாம் அப் டினுலான் இப்ப வந்துருக்கு அப்ப அப்டி இல்லனாலும் இன்னொரு பக்கம் நெறயா பேருக்கு அப்ப அப்டிலாம் கெடையாது யாரப் பாத்தாலும் அதிகமா முடி வச்சிருப்பாங்க ம் பெண்கள்ள வந்து பாத்தா இப்பல்லாம் பெண்களுக்கு எங்கேயோ ஒரு எடத்துல ஒரு நூறுல ஒரு பேருக்கு தான் ஆவு ஆஹ் முடி அதிகமான ஒரு ரு நீளமான ஒரு இதெல்லாம் தெ இருக்கு முடியிலாம் ஆஹ் அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பாத்தா நெறய என்ன தடவுவாங்க கீழ வரைக்கும் இருக்கும் நம்ம பழைய அந்த இப்ப பாக்க முடியாது இப்ப அப்ப இருந்தவங்களுக்கு இப்ப கொட்டி போச்சு காரணம் என்னன்னா பயன்படுத்துறது இன்னொரு பக்கம் அந்த மன அழுத்தம் அப்பெல்லாம் கெடயாது மன அழுத்தம் எங்க அப்பாவுக்கு அப்பல்லாம் பாக்கும்மோது அந்த முடி அது கரு கருன்னு இருக்கும் இப்பியும் வந்து சில பேர் பாத்தா கேப்பாங்க என்ன நீங்க எதாச்சும் இதுவே அ அதாவது டைய் அடிக்கிறீங்களா அப்டின்னு கேப் ப்பாங்க அப்பதான் சொல்லுவாரு டைய்லாம் கெடயாது அது எப்பில இருந்து இப்பதான் ஒண்ணு ஒன்னா நறைக்க ஆரம்மிக்குது அதுக்கு வயசு இருந்தாலும் ஆஹ் வயசு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல வயசு வந்து செல பேர்லாம் அதிகமாவே தெரியாது காரணம் என்னன்னா அவங்க அவங்களோடைய முடிதான் முடி என்னன்னா கருமையாவே இருக்கும் இப்ப நெறயா பேர் வந்து இருவது வயசுலயே வந்து அந்த டைய் அடிக்கிறதுலாம் நான் பாத்திருக்கேன் ஆனா அறுவது வயசுலயும் டைய் அடிக்காதவங்களையும் நான் பாத்திருக்கேன் ஏன்னா எங்க அப்பா டையே அடிக்க மாட்டார் பாக்குறவங்கலாம் கேப்பாங்க ஏ இப்ப எப்டி டைய் அடிக்கிறீங்களா எனக்கு ஒண்ணுமே இல்லையா நா அவுங்க அவரு வயசுல விட கம்மியா இருக்கவங்களுக்குலா ஆ ரொம்ப சுத்தமா முடியே இருக்காது அப்பதா நா அப்பா அப்பேலே இருந்து அவுங்களுக்குலா முடியா நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த ஏயா ஒரு பதினஞ்சு வயசு இருந்தாலுமே வந்து நர முடியுங்கிறது ஒரு சகஜமான ஒன்னு னா இருக்கு ஆஹ் இன்னொரு பக்கோ அந்த மன அழுத்தம் நீங்க சொன்னது அது நிச்சயமா உண்மதா ஏன்னா மன அழுத்தோ நம்ம ஏத ஒன்னு நெனச்சு நெனச்சு என்ன ஆகுதுன்னா அது முடி கொட்டிடுது இன்னொரு பக்கோ நம்மளுக்கு சூடு வெளியில போகுறோ வரோ இப்ப இருக்க காலகட்டத்துலா வந்து பாத்தா நா கல்லூரி படிக்கும் போதே நெறையா அந்த எண்ண வந்து நம்ம தலையில வந்து தடவவே மாட்டோ அது என்னன்னா நம்ம தடவிட்டா மொகத்துலலாம் ஒரு மாரி எண்ண வழியும் அதனால வெளியில பாக்கும்மோது நம்மளுக்கு என்னன்னா அந்த மொகம் வந்து பொலிவா தெரியாது நமக்கா ஒரு கல்லூரி போறோ ஒரு பள்ளி பள்ளிகள்ல நா நெறையா தடவி இருப்போ ஆனா கல்லூரிகள்ல நா எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் அத ஆஹ் ஒதுக்கி இருப்பாங்கன்னு நெனைக்கிறே
ஆமா கல்லூரி போறப்ப வந்து ரொம்ப நம்ம வந்து இந்த எண்ண வழியு அப்டின்னு சொல்லிட்டு ஆஹ் நாலா வந்து ஒரு லேசா எளிமையாதா வந்து நானு தடவிட்டு போனே ஆனாலுமே வந்து இப்ப இருக்குற ஆஹ் பள்ளி படிக்கிற கொழந்திங்களே இப்ப என்னுடைய பொண்ணே வந்து நீ தேக்காத எண்ண தேக்காதீங்க தேக்காதீங்க அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்ட போட்டு அடம்பிடிப்பா ஆனா எனக்கு என்ன தோணும்னா நா வந்து பள்ளி படிக்கையில வந்து என்னுடைய தலைக்கு வந்து ஆஹ் கண்டிப்பா வந்து எண்ண வப்பாங்க தினந்தோறும் எண்ண வெச்சுதா எனக்கு நல்லா தல சீவு வாரி விடுவாங்க ஆஹ் நல்லா அட எனக்கு ஒரு எப்டி சொல்றது நல்ல உறுதியா இருந்தது ஆனா இப்ப என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அது சொல்லிக் ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால ஒரு கட்டத்துல நா தேய்க மாட்டே ஆஹ் அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து முடி நறையா வந்து கொட்டுற மாரி இருக்கோ ஆஹ் அப்போ அவ சொல்லுவா எண்ண அதிகமா நீங்க தேக்க தேக்க எனக்கு ரொம்ப அழுக்காயிடுது சீக்கிரமா அப்புறோ நா வந்து ஆமா அழுக்கானா என்ன நம்ம வாரந்தோறும் இரண்டு நாள் கண்டிப்பா வந்து குளிச்சிடணும் தலைக்கு அப்டின்னும் போது உனக்கு க்கு அது வந்து சுத்தமாயிரு அப்டின்னு சொன்னா அவுங்க வந்து அது செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த பள்ளி காலங்கள்ல வந்து எதுக்கு என்ன இது இது ஒ ஒரு நேரோ எந்திரிச்சி வேகமா குளிக்கணு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கற பிள்ளைங்களுக்குலாம் அந்த சோம்பேறினால விட்டுறாங்க விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணிறது அடுத்து அந்த ஆஹ் விடுமுறை நாட்கள்ல வந்து அந்நேரோ வந்து் ஆஹ் குளிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அப்படி பண்றாங்க ஆனா அப்பல்லாம் வந்து எண்ண அதிகமா வந்து தேப்பாங்க எனக்கு பள்ளி நா படிக்கிற வரவரைக்கோ எனக்கு நல்ல ஞாபோ இருக்கு ஆஹ் எண்ண வந்து தேப்பாங்க நல்ல அப்பதா ஆஹ் நல்லா சீவி உட்டுடுவாங்க அந்த மாரிலா இருந்தது ஆனா இப்ப வந்து அப்டி மாறிடுச்சு இன்னொன்னு பா நறையா மாற்றங்கள் மாறி ஹ நம்மள சுத்தி நடந்துருச்சு ஆஹ் சாப்பாடுல இருந்தும் செரி நமக்கு வந்து எல்லாமே ஹ ஒரு காலநிலை மாற்றம் கூட நெறையா நடக்கு இருக்கறனால நமக்கு வந்து ம் ஆஹ் முந்தி இருந்த எதுவுமே இப்ப கிடைக்காதனால எல்லாருக்கும் வந்து எளிமையா அந்த ஹ நறை முடின்றது வந்து இளநறைன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்குல வந்துறதுல்ல இளநறை வந்துருது அது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது ஆஹ் அப்ப வந்து இன்னு அவுங்களுக்கு எவ்ளோ தூரோ வந்து இந்த காலகட்டத்துல அவுங்களுக்கு இன்னு ஊட்டச்சத்து குடுக்கணு எவ்ளோ பராமரிக்கணு அப்டின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா
ஆமா அது என்னமோ உண்மதா இன்னொரு பக்கோ என்னன்னா அந்த மாத்திரையெல்லா சாப்புட்றாங்க இல்லையா அது அதிக மாத்திரை தினந்தோறும் மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நரைச்சிடுது ஆஹ் குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து ஆஹ் ஒரு வயதே இருந்தாலும் அந்த வயதுல என்ன ஆகுதுன்னா மா மாத்திர அதிக எடு கறாங்கலா கண்டிப்பா அது ஒரு முடி நறைக்கும் அப்படிங்கிற இது இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த வெளியில வந்து அந்த காற்று இந்த மாசுபாடுனாலே சில பேருக்கு அந்த தலைமுடி வளர்றது வந்து கட்டுப்பாட்லயே இருக்காது அதாவது வளராது சில பேருக்கு அது ஒத்துக்கும் ஒ ஆஹ் ச அதுக்கேத்த மாதிரி முறையா அவுங்க தல முடிய வந்து பராமரிச்சுப்பாங்க சில பேர்லாம் வந்து பராமரிக்க மாட்டாங்க இல்லையா அடப்போ ஏ நம்மளுடைய வேலைகளே ஆ அதிகமா இருக்கோ அதுல நம்ம இத கவனிக்கவே மாட்டோம் வயது ஏற ஏற நம்மளுடைய பொறுப்பும் வளர்ற மாதிரி நம்ம நம்மள நம்ம கவனிக்கிறத விட்டுருவோ அப்போ விட்டதுனால என்ன ஆகுனா நறைய இந்த மாதிரி அந்த முடி உதிர்தல் இருக்கோ தேவையில்லாத வந்து நம்ம அதிகமா இருக்கோ பாத்தா சீக்கிரத்துல பாத்தா ஒரு நாள் பின்னி நம்ம அடுத்தவங்க சொல்லிதா நம்மளுக்கே தெரியு வரோ ஒரு சில பேர் வந்து பாத்த உடனே கேப்பாங்க என்ன இவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்டின்னு ஆனா நாம கல்லூரி படிக்கும் போது கூட எனக்கு அப்படித்தா இருந்தது நா வெளியில அடிக்கடி போவே வருவே அந்த காத்து ஒத்துக்காததுனாலயோ அந்த மாசுல்ல அந்த காத்து ஒத்துக்காததுனாலயோ என்னமோ தெரியல எனக்கு அந்த முடி வளர்ற பிர பிரச்சன வந்து அதிகமாவே இருந்தது எல்லாரும் கேட்பாங்க ஏன் உனக்கு வந்து முடி வளர்ல நா ஒரு கட்டத்துல அத நானு கட் பண்ணி விட்டுட்டேந்தா இருந்தாலும் அதுக்கப்புறம் வளர்ல என்னன்னா அதுக்கப்புறோ எனக்கு நெறைய அந்த மன அழுத்தன்றது வந்தது இதுக்கப்புறோ வந்து நா கல்லூரிக்கு போகும் போது அந்த காத்து மாசு பாடு இதெல்லா எனக்கு வந்து என்னச்சுன்னா முடி வளர்ல ஓ அப்புறமா வந்து நான் வீட்லயே தங்க ஆரம்பிச்சேன் ஆ அதுக்கப்புறோ இந்த ஷாம்பு எல்லா நானு எ விட்டுட்டு செரி வீட்லயே அரைச்சு பார்ப்போமே வீட்ல தே தேச்சு நம்ம அதுக்கு ஹ இதுபண்ணி பாப்போமே நம்ம அந்த மு முடிக்க எப்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சோணோ நானு அப்புற தான் முடி வளர ஆரம்பிச்சது எல்லாரும் கேட்டாங்க நீ என்ன போடுற வந்து இப்ப வளர்ந்துருக்கு அப்படின்னு முறையா வந்து நான் எண்ணெ தினந்தோறும் வந்து நம்ம ஒரு வேலையே நான் கல்லூரிக்கு போகும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து தலைக்கே தடவுறதுக் அப்படியே யோசிப்பேன் எங்க முடி நம்ம மூஞ்சில வந்து ஒரு முகத்துல வந்து எண்ணெ வழியுமோ ஒரு மாதிரி இருக்குமோனு ஆனா நான் வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கும் போது என்னாகும்னா எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நம்ம என்ன நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னோ அதுக்கப்புறோ டீ தடவ ஆரம்பிச்சா ரெண்டு வேலையும் காலையிலயும் சாய்ந்திரமும் அதுக்கப்புறம் பார்த்தா என் முடி திடீர்னு அஹ் அதாவது வளர வளருமான அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்தது அப்புறோ வளர ஆரம்பிச்சது அப்பதான் நெனைச்சே நம்ம முடிய நம்ம கவனிச்சாதான் அது வந்து நம்மளுக்கு வளரும் போல அப்படின்னு
ஆஹ் கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா அஹ் நம்ம நம்ம பாதுகாக்கற மாதிரி நம்ம அஹ் முடியையும் நல்லா பாதுகாத்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா வந்து கொட்டாது நரைமுடியும் குறையும் அஹ் கண்டிப்பா நல்லா வளரும் தான் நானுமே நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கவனிக் வக்கிறதுலதான் இருக்குது முடிய
ஆமா நீங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இந்த முடிய வந்து கவனிக்கிறது எதனால வருது முடி கொட்டுதல் பிரச்சனை மத்த என்னென்ன பிரச்சனைகளால வருது அப்படின்னு உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க